கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே தோழி
ம் ம்
அப்புற உங்களுக்கு புடிச்ச எடோன்னு எதனா இருக்குங்களா ஆ சாப்ட்ட தோழி
எனக்கு புடிச்ச எடம்னா ஆ இ இப்போ வந்து இப்ப ரீசண்ட் ஃபேவரட் ரொம்ப சொல்ணுன்னா எனக்கு கஷ்மீர் மணாலி அந்த மாதிரி ஆ போவுணுன்னு சொல்லி ரொம்ப ஆச இருக்கு தோழி ஆனா அங்க போறதுக்கு நம்பளுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம என்ன சொல்றது ஆ நானு ஏ கணவரு மட்டும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்லா நம்ம பசங்களல்லா கூப்ட்டு போனா நம்ம வந்து நல்லா காஸ் கையில வச்சுட்டு போணு ஏன்னா பசங்க வந்து எது பாத்தாலு உங்களுக்கு கேக்குறாங்க இப்போ நம்ம வந் து ஆ வேற வேற பசங்க எல்லா சாப்ட்டுட்ருக்கிற டைம்ல நம்ம ஏதாவது அவங்க கேட்டு நம்ம ஏதாது அவுங்க கேட்டு வாங்கி கொடுக்கலனா நம்பளுக்கு ஒரு கஷ்டமா போயிடு அதுனாலே நா வந்து இதுவரைக்கு போகலங்க இன்று ஆ கணவருக்கு ரொம்ப ஆச கஷ்மீரு மணாலி அந்த மாதிரி போய் பனி இங்கந்து பனி நல்லா இருக்குல்ல அங்கெல்லா உங்களுக் கு அங்க போவுனு அந்த கிளைமேட் எல்லா நா என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப ஆச சுத்தி பாத்து
ஆ
ஒரு நாள் கண்டிப்பா போணுன்னு சொல்லி ஆச இருக்கு தோழி நம்நளுக்கு வந்து போறதுக்கு வர்றதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிர கிட்ட வந்துருது உங்களுக்கு ஃபிளைட்ல தா போய் ஆகணு நம்மளுக்கு அ ட்ரெயின்ல போனா நம்ள்க்கு இன்னு நேரோ அதிகமாகு உங்ள்க்கு நம்ம ஃபிளைட்லன்னா ஒரு வாரோ எடுத்துக்கு ஆம்மா போறது வரது க்கே நமக்கு ஒரு ரெண்நாள் எடுத்துக்கு நம்ம எங்கலந்து அ என்ன சொல்றது ம் அ டெல்லி வரைக்கு போகணு நம ட்ரெயின்ல போணுனா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாள் கிட்ட ஆயிடு டொண்ட்டி ஃபோர் அவர்ஸ்சு
ம் இல்லைங்க தோழி அதுக்கு மேலயே ஆகு டெல்லினா இன்னைக்கி நம்ம வந்து நைட் ஏர்றோன் வச்சுக்கோங்க அத்த நாள் நைட் இல்லாம அதுக்கு அடுத்த நாள் நைட் இல்லாம காலைல தா த்துட்டு போய் விடுவாங்ளே
ஆமாமா ஒ தேர்டி ஃபை இய ம்மா என்ன சொல்றது முப்பத்தஞ்சு நேரம் கிட்ட ஆயிடுல்ல உங்களுக்கு அவர் கிட்ட ஆயிடு அவ்ளோநே ரோ நம்ம வந்து செலவு அடிச்சு ட்ரெயின்ல அ நம்மளுக்குனா ஃப்ரீ நம்ம ஒர்க்கு நம்ம வீட்டுலதா இருக்கோ நம்மள்க்கு இதா டெய்லி லைஃப் நா ஹஸ்பண்கெல்லா அவ்ங்கள்க்கு மே க்சிமம் கெடச்சா ஒரு லீவ் வந்து ஒரு அஞ்சு நாள்ளு ஆறு நாள் தா கெடைக்கு அதுக்கு மேல கெடைக்கறது ரொம்ப கஷ்டோ நம்ம அந்த ட்ரெயின்லலா பிளான் பண்ண வந்து நம்ள்க்கு போகறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடு நம்ம போணுனா வந்து இந்த ஃபிளைட்ல தா போணு ஃபிளைட்ல போணுனா நம்மள்க்கு போறதுக்கு வரதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பதினஞ்சாயிர்வா வச்சிர்ணு நம்மள்க்கு பத்தலன் சொல்லி நம்ம பசங்க கூட நம்ப டிக்கெட் எடுத்துதா ஆகணு இப்ப வந்து நம்ம பசங்க வந்து ம் ரெண்டு வயசுக்கு ம் மேரியு அவுங்க ஆயிட்டாங்க அதுக்கு உங்கள்க்குன்னா ஃபுல் டிக்கெட் நம்ம வாங்கி தா ஆகணு
ஆமா நீங்க சொல்றது கம்மிங்க தோழி பதினஞ்சாயிரன்றது
நா கம்மி கம்மிதா சொல்றே தோழி நம்ம பாத்து பாத்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு மூன் மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணா அந்த விலை வரு நம்ள்க்கு
இல்ல போறதுக்கு மட்டு அந்த வெலவாயிடு வர்றத்துக்கு வேற தனியா ஆகு
ஆமாமா நா கம்மி கம்மியா சொல்றே நா உங்கள்க்கு கம்மினாலே அவ்ளோ நம்ம வைக்கணு ஒரு ஆள்க்கு
ஆ
ஆ ம் அதிகல்லதுல இருக்கு நம்ம கம்மி கம்மி சொன்னா கூட அவ்ளோ ஆகு நம்மள்க்கு அந்த ஃப்ளைட்க்கு மட்டுமே ஆயிடு அதுல நம்மளுக்கு உள்ள போறதுக்கு சுத்தி பாக்குறதுக்கு எல்லாமே வந்து அங்க ரொம்ப உங்கள்க்கு வெல அதிகோ உங்கள்க்கு ஒரு ஜீப்ல அங்கெல்லா நம்ம சுத்தி பாக்கணுனா ஜீப்ல தா போணு
ஆ ஆமா ஜீப்ல போனோ அது இல்லாம முன்னாடியே வந்து முன்னாடியே வந்து நம்ம அதுக்கு ஏதோ தருவாங்க லிங்க்கு அதுல வந்து போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணு
ஆமாமா
அந்த மார்லா இருக்கு
ஆமா அதெல்லா ரொம்ப இது இருக்கு உங்கள்க்கு ஒரு எடத்துக்கு சுத்த போனா கூட அங்கயு நம்ம வந்து ஒரு என்ன சொல்து இங்கெல்லா உங்கள்க்கு இந்த ஜிப் லைன்லா சொல்றாங்கல பஞ்சி ஜம்ப்பிங் ஜிப் லைனு இந்த பைக் இருக்குல்ல அது ஸ்னோல போற பைக் இருக்கு பாருங்க அதுலல்லா போனுனா இங்கெலா ஒங்களுக்கு கொஞ்ச கம்மிதா அங்கெலா நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்கு நம் போனு ஒரு ரைடி பன்னுன்னாலே நம்ம ஆயர்பாய்க்கு மேலதா வெக்குனு ஆயர்பா ஆயிரத்த ஆயிரத்தி ஐநூறுபா வக்குனு நம்ம கண்டிப்பா அதுனாலயே நம்ம யோசிக்கிற மாதுரி இர்க்குது முதல்ல முதலலா அந்த அவ்ளவோ இது இரு இல்ல நம்முளுக்கு இப்போ வந்து போற்னுன் ஆச இருந்தா கூட நம்மளுக்கு பசங்க இருக்காங்க அதுக்கு தகுந்தம் வந்து நம்ம வந்து காசு சேத்துட்டுதா நம்ம போற மாரி இருக்கு அங்கலா போனுனா
அதுதா
அதுக்குன்னு நம்ம சேமிப்பு பண்ணி ஒரு வருஷ கிட்ட நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்றமா தா போகவே முடியு
ஒரு சேவிங்ஸு நம்ம டூருக் போறோனே ஒரு சேவிங்ஸு சொன்னா அப்ப போகுலா
ஆமா நீ ஒங்களுக்கு எங்கே தோழி போவுனுன் சொல்லி ஆச
நீங்க சொன்னிங்கல மணாலி காஷ்மீர் எனக்கு ரொம்ப ஆச போனுனு
அப்புடியா தோழி ம் ம்
ஏனா மத்த எடோ நா போயிட்டு வந்துட்ட
அ
எனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்யா இருந்தது இந்த நம்ம பீச்ல இருக்கு பாத்தீங்ளா லைட் ஹவுஸ்
ஆமா
அது மேல போனுன்னு எனக்கு ரொம்ப ஆச அதுக்கப்றோ போயிட்டு வந்துட்ட நானு
அப்புடியா
ஆ அது வந்து ட்வெண்ட்டி ரு ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் தா சார்ஜஸு டிக்கெட் வாங்கிட்டு நம்ப போலா
ஆமா ஆமா நா இங்கதா இருக்கே வர்ஷமா இ இது வரைக்கு நா அங்க போனதுல்ல தோழி நானே எனக்கு அவுளவா அ இப்பஅதுல போனுன் சொல்லி அவுளவா ரொம்ப இது இல்ல எனக்கு அதுனால போல நம்ம அன் வாச இருந்துன்னா கண்டிப்பா போயிட்டு தா வர்னு நம்பளுக் கிட் டதா ஈசிதா நம்பளுக்கு வேற எ சொல்றது வெளி ஊர்லேந்து வராறங்கள் பாருங்க அவுங்கல்லா என்ன சொல்றது அதுலா ரொம்ப ப விரும்பி போய் சுத்தி பாய்ட்டு பாத்துட்டு வராங்க நம்பளுக் வந் இந்த கடல் கரைல போய்ட்டு மண்ல காந்து இதோட கடற்க்கழையோட க்ளீன் காத்து அந்த இருக்குற கடைங்கல்லா சுத்தி சாப்ட்டு ஐஸ்க்ரீமு இதுல்லா சாப்ட்டு அங்க உக்காந்து நம்ம ஃபேம்லியோட நம்ம மோஸ்ட்லி அங்கதா போவோ இந்த கடலைஒகர ஓரமா உக்காந்து ஈவினிங் டைம்ல நம்ம போவோ ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கா தா போவோ போயிட்டு ஒரு பதுனொன்னு ப பதுனொன்ற வரக்கு நாங்க இன் இருந்துட்டு அந்த அங்க இருக்குற எல்லாத்யு நம்ம வாங்கி சாப்ட்டுட்டு அங்க இருக்குற ஃரைட் ரைஸ்லா நல்லாருக்கு
ஆ ஆம்
ஆமா அதுல்லா நம்ம விரும்பி சாப்புடோ ஃபேம்லியோட நம்ம போனோனா கண்டிப்பா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு அதுல்லா சாப்ட்டுதா வருவோ
ஆ நாலு எப்யாச்சு காலேஜ் போறேம்ன் வச்சுக்கோங்க அப்போ அங்க சாப்டு சாப்டாமா வரவே மாட்டே அந்த காம்போ ஆஃப் பொருளா போட்ருப்பாங்களா
ஆமா ஆமா உங்களுக்கு இப்பல்லா ரொம்ப அதிகமா இருக்கு டிப்ரண்ட் டிஃப்ரெண்டா இங்க அங்கேயே உங்களுக்கு கெபாபு அ என்ன சொல்றது அதுல டிஃப்ரெண்ட் நம்ம கடையில என்ன சொல்ற ரெஸ்டாரண்டில போய் சாப்புற விஷயங்கள் எல்லா அங்கயே கெடைச்சிடுது இப்போ உங்களுக்கு ம் அதனால நம்ளுக்கு அவ்ளவா ரொம்ப காஸ்ட்லி கூட இல்ல கொஞ்சம் அஃபோர்டபிள் தா ஆனா சில சில டைம்ல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவங்க பழச கொஞ்ச வச்சு குடுத்துறாங்க அதனால சில பேருக்கு அது ஒத்துக்காது சில பேருக்கு வந்து புட் பாய்சன் ஆயிடுது எ அக்காக்கெல்லா அங்க போய் சாப்ட்டுட்டு வந்தாலே என்ன சொல்றது லூஸ் மோஷன் ஆயிட்டே இருக்கு போயி என் தங்கச்சிக்கு அங்க போய் சாப்டா விரும்பி சாப்ட்டுறுவா டேஸ்ட்டுக்கு அடுத்த நாள்ல இருந்து வாமிட்டு அதிகமா வாமிட்டு் எடுத்துட்டே இருப்பா சில பேருக்கு ஒத்துக்கறது இல்ல நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்தி அதிகமா இருந்தா அவங்களுக்கு எது சாப்டா கூட கொஞ்ச அட்ஜஸ் பண்ணிடும் அவங்க ஒ ஒடம்பு சில பேருக்கு ஒத்துக்காது சீக்கிரமா அவங்களுக்கெல்லா முதல்லே காட்டுறும் ஆமா ஆமா அவங்களுக்கு பஸ்ட்டு ரியாக்ஷன் காட்டிட்டு வாமிட் இல்லன்னா லூஸ் மோஷன் அந்த மாதிரி இதுல இது பண்ணிடுது ஆன்னா கூட சாப்ட்டு தா இருக்கோ போனா
அ இல்ல கடையிலல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா தா போடுறாங்க தோழி
ஆமா இல்ல தோழி இது நம்ம வீக்கெண்ட்ல இந்த மாதிரி போனா பிரச்சனை கெடையாது தோழி இந்த நடுவுல போறாங்க பாருங்க உங்களுக்கு வியாழகெழ அந்த மாதிரி எடத்துல நம்ம போனம்னா அந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா சேல் ஆகாது உங்களுக்கு அதனால அவங்க மிஞ்சி போயிடுதுல அங்க எடுத்து போட்டா நமக்கு சிக்கன்னாலே அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ரியாக்ட் ஆயிடு பாடிக்கு அந்த அடுத்த நாள் சிக்கன் எடுத்து நம்ளுக்கு பண்ணி கொடுத்தா ஒடம் ஒடம்புக்கு ஒத்துக்காது ஒருத்தவங்களது
அ அ
அதனால அந்த மாதிரி ரியாக்ஷன்லா சில பேருக்கு காட்டுது நா பசங் அல்லாம் என் பாப்பா எல்லாம் வந்து அங்க போனா அந்த நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்டுவா வீட்ல சாப்டுன்னா அழிவிட்டே இருப்பா இந்த அங்க போனா கூட அந்த சூப்பு சிக்கன் சூப்பு வாங்கி குடிச்சா அதுவு நல்ல டேஸ்டா இருக்கு அந்த கான் நல்லா ஜில்லுன்னு காத்து அங்க அடிச்சுட்டு இருக்குல்ல உங்களுக்கு அந்த நேரத்துல நம்ம சுட சுட சூப் சாப்ட்டா சூப்பரா இருக்கு
ம் நாங்க கூட போயிட்டு சுட சுட பஜ்ஜி அந்த மாரி அதுக்கப்பறோ ஐஸ்கிரீம் அதுக்கப்பறோ நீங்க சொன்னீங்கள சிக்கன் ரைஸ்
ஆமா
சிக்கன் ரைஸ்ல்லா அந்த அளவுக்கு சாப்ட மாட்டோ அந்த எடத்துல
ம்
அப்பறமா ஒரு வட்ட சாப்டுவோம்
ம்
மத்தபடி இது அப்பறோமீன்லா மீன்லா அங்க பஸ்ட் எலா சாப்டு இருந்தோ இப்ப வந்து அப்டியே கழுவாமே தராங்களா
ஆமா ரொம்ப ஸ்மெல்லா வருது அதனால நம்ப சாப்பட்றது இல்ல நம்ம மீன் சாப்புடணு நம்ம வந்து பெசன் நகர் பீச் போயின்னு தோழி
ஆ
அங்க எறாலு அ மீனு அதெல்லா வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஃப்ரெஷ்ஷாவு இருக்கு அதுலயு நம்ம வந்து அ வீக்கெண்ட்ல போணு வீக்கெண்ட்ல போனாதா உங்களுக்கு நல்லா சேல் ஆய்ட்டே இருக்கு உங்களுக்கு பழசுல்லா எதுவு குடுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு எல்லாமே காலி ஆயிடு சீக்கர சீக்கரமா உங்களுக்கு அந்த நேரத்துல நம்ளுக்கு ஃப்ரெஷ்ஷாவு கெடைக்கு நம்ம நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க அங்க போய் ட்ரை பண்ணுங்க நீங்க அங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா
அந்த இல்ல அந்த பீச்சுக்கு நானு போய் வேற சாப்ட்ருக்க ம் மீன்லா சாப் ட்டது கிடையாது இந்த ஸ்நாக்ஸ் பானி பூரி அந்த மாரி சாப்ட்ருக்கோ ஆனா அந்த பீச் எப்டியோ ஸ்மெல் அடிக்குமே மீன் நாத்தோ
இல்ல அ நாங்க சாப்ட்ட இடத்துல அவ்ளோவா அப்டிலா இல்ல தோழி நல்லா ஃப்ரெஷ்ஷாதா இருந்துது ஃப்ரெஷாவும் இருந்துது நல்லா டேஸ்ட்டா இருந்துது
தண்ணியே நா சொல்ற தண்ணியே அந்த அளவுக்கு ஒரு மாரி ஸ்மெல் வர மாரியே இருக்கு
ம் நம்ம வந்து அதுக்குதா தோழி பியூரிஃபைடு் வாட்டர் வாங்கிட்ணு நம்ப அங்க வந்து உங்களுக்கு கடல்கர தண்ணிதா அவங்க என்ன சொல்றது அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பம்புல அடிச்சுக்குதா கொடுப்பாங்க உங்களுக்கு நம்ப வந்து அதுக்கு நம்ப வந்து ஒரு டுவெண்டி ருபீஸ் போட்டு அந்த பியூரிபைடு வாட்டர் கெடச்சிருது
அது இல்லீங்க தோழி நா சொல்றது நா சொல்றது வந்து அந்த தண்ணில விளையாடுவோம்ல அந்த தண்ணியே ஸ்மெல் வருது
ஆ அங்க நாங்க தண்ணீலெல்லா விளாட மாட்டோ தோழி நம்ம இங்க இங்கல்லா நாங்க தண்ணிலே விட விளாடவே மாட்டோ இப்பல்லா இப்போல்லா ரொம்ப என்ன சொல்றது தண்ணிலா ரொம்ப கிளீனாவே இல்ல உங்களுக்கு
அக்கா ஒரு வாட்டி நாங்க போனோ இப்ப ரீசன்டா ஒரே நாத்தோ அச்சு உ ஆமா
அ நாங்கல்லா அந்த தண்ணிலயே விளையாடுறது இல்ல தோழி நம்மளுக்கு கிட்டதான நம்ம வந்துட்டு இந்த மண்ணுல உக்காந்து காத்துல்லா நல்லா வாங்கிட்டு சாப்டுட்டு வந்துருவோ தண்ணிக்கிட்டயே போறதுல்ல நம்ப நம்ம தண்ணிக்கிட்ட போணுனா எங்க போவோனா இந்த கோவல இருக்கு பாருங்க கோவலம் பீச் இருக்குல்ல அங்க போனதா தண்ணில கை போய் கொஞ்சோ நெ நெனைவோ
மகாபலிபுரமா தோழி
மகாபுள்ளிபுரம் முன்னாடி கோவலம் வருது பாருங்க தோழி கோவலம் பீச்சு ம் அ அங்கதா ரொம்ப பேரு வந்து உங்களுக்கு விளையாடுவாங்க தண்ணில அங்கயு கொஞ்சோ முதல்ல இருந்து இப்போ இதா இருக்கு ஆனா பரவால்ல நம்ம இங்க இருக்கறதுல அது கொஞ்சோ பெட்டரா இருக்குன்னு சொல்லி நாங்க அங்க போனாதா கொஞ்சோ கால்லான்னு கொஞ்சோ நெனைவோ நம்ம பசங்க கூட தண்ணில கொஞ்சோ விளையாடுவாங்க
ஆ ஆ
நீங்க போயலது இல்லயா கோவலம் பீச்சத்துக்கு
ஆ ஹா நா போனது இல்லைங்க தோழி
ம் அப்படியா கோவலோ பீச்சு கொஞ்சோ கொஞ்சோ கிட்டதா உங்ளுக்கு மகாபலிபுரமு நம்ம இன்னு வந்து ஒரு டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டிபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு மேல போணு தாண்டி கோவலோ பீச்சு அதுக்கு முன்னாடியே வந்துரு உங்குள்க்கு
ம் சரிங்க தோழி உங்க கிட்ட பேச ரொம்ப
இங்க என்ன சொல்றது ப்ளூ பீச்ன்னு இருக்கு அது உங்குள்க்கு
சரிங்க தோழி நம்ளுக்கு நமக்கான நேரோம் அ முடிந்து விட்டது தோழி நமக்கான நேரம்